ஆ வணக்கம் எப்டி இரு கிங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்க இணைப்பு கரெக்ட் டா இருக்கா பேசுற தெளிவா கேக்
ஆ தெளிவா இருக்குங்க தெளிவா இருக்கு
கால சாப்பாடுலா முஞ்சிருச்சா
ம் சாப்பிட்டேங்க இப்பதா சாப்ட்டுட்டுதா சேரி பேசலாம் அப்டின்னு வந்தே
செரி செரி செரி செரி அப்ப வந்து நீங்க கிராமத்துல இருக்க டவுன்ல இருக்கீங் க்குறீங்களா
நா இருக்றது டவுன் தாங்க கிராமம் இல்ல
அ அம்மா அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி அவங்களலாம் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து அவங்களும் இது மாரி
இல்ல இத மாரிதா இல்ல நாங்க எல்லாமே நெசவு தொழில் தா அதனால நாங்க விவசாயம்ங்கறது பண்ணது இல்லங்க
சேரி சேரி நெசவுங்கறது ஒரு அது ஒரு வகையான மக்கள் அதாவது விவசாய விவசாயங்குறது ஒரு இதுதா நெசவுங்கிறது ஒரு மனுஷனுடைய ஆ ஒரு அத்தியாவசிய உண்ட் அதா அதா உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை அப்டிங்கிறதுல ஒ ஒ நீங்களும் ஒரு ஒரு தொழில் பண்றீங்க அந்த நெசவ பத்தி சொல்லுங்களே நெஸ்
ஆ நெசவு நெசவுங்கறது ஒடனே எல்லாமே நம்ம இப்போ ட்ரெஸ்ஸு இருக்குனா ஒரு ஆடை நம்ம உடுத்துறோன்னா அந்த ஆடை வந்து உடனே கெடைச்சிடாது அதுக்கு நெறைய பேர் ஒழைக்கணு இப்ப நாங்க பண்றது என்னென்னா எங்க அம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பாவோடுறதுன்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்ட கீங்களா பாவு அப்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபஸ்ட்டு அந்த நூல் இருக்கில்லையா அந் நூல வந்து ஆ ஒரு ஒரு ரோல் மாரி வரு
இப்ப நூலு வந்து உங்களுக்கு நூலு வந்து எப்டி உங்களுக்கு கெடைக்கு இப்ப நூல் வந்து நீங்களே உற்பத்தி பண்ணுவீங்களா இல்ல வாங்கணு
இல்ல இல்ல நூல் வந்து வாங் எங்களுக்கு வந்து நெ அதோட சொசைட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா நூல்லா குடுப் ப்பாங்க தெரியுமா நெசவாளர்கள் இதுக்கு ஆ கூட்டுறவு சொசைட்டி இருக்குல அங்க குடுப்பாங்க அங்கருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ஸ்ட்டு அத வந்து பாவோட்ற சொல்லி பாவுலருந்து அதாது இந்த சின்ன சின்ன கண் சின்ன சின்ன கண்டாருக்கு நீங்க பாத்துருப்பீங்க அது அந்த சின்ன கண்டுல சுத்தி சுத்துவாங்க ஃப்ஸ்ட்டு ராட்டு ராட்டு தெரியுமா அந்த காந்தியடிகள் சுத்துவாரு தெரியுமா ஆ காந்தியடிகள் வச்சிருப்பாரு தெரியுமா அந்த ராட்டு அந் ராட்டுல சுத் தீ அது பாவுக்கு போவு பாவுலருந்து அப்ப ஒரு சின்ன இது மாரி இருக்கு அது எனக்கு பேர் தெரியல அந்த இதுல சுத்துவாங்க அதுலேருந்து நெசவு தொழில் நெசவு நெய்வாங்க பாத்திருக்கீங்கல்ல அந்த மாரி நெஞ்சுதா அதுக்கப்புற ஆமா தறி ல்லா தறியில நெஞ்சுதா அதுகப்புற நமக்கு து வரு அந்த நாங்க பா நூல் சொல்றம்பாத்தீங்களா அந்த நூலுக்குமே எங்க பெரியப்பாலா என்ன பண்ணுவாங்கன்னா சாயம் போடுவாங்க கலர் அந்த கல அதுல ஃபஸ்ட் பச மாரி காச்சி அதுல முக்கி எடுத்து அதுக் கப்புற கலர் பொடி போட்டு அதக்க பிழிஞ்சு வெளியில ஃபுல்லா காய வச்சிரு வாங்க காய வச்சு அதுக்கப் புறம் தான் எங்க அம்மா பாவல சுத்தி அதுக்கப்புறம் நெய்ய போகும்
ஆஹ் அப்ப வந்து ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்க னா நூல் நூல் வந்து ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு நூல் குடுப்பீங்களா இல்ல எல்லாத்துக்கும் ஒரே நூலா இப்போ வந்து சில்குன்னு இருக்கும்
ஆமா இல்ல நாங்க வந்து சில்க்ல்லா நாங்க பண்ணது இல்ல எங்க அம்மா நான் பண்ணது வந்து து இந்த நார்மல் பொடவைகள் தான் நான் பண்ணி பாத்திருக்கேன் இந்த பட்டு பண்ணது கிடையாது காஞ்சிபுரத்துலல்லாம் பட் ட்டு பண்றாங்க பாத் தீங்ளா அதெல்லாம் நான் பண்ணி பாத்ததுல்ல அதுவுமே இப்ப ப பண்றது இல்ல இல்லங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது அதெல்லாம் பண்ணுவாங்க நானுமே இந்த தாரு தார் சுத்தி ல்லா எனக்குமே பழக்கோ சும்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆசப்பட்டு சுத்துறது அதெல்லா கூட நானு பண்ணுவே அதுக்குமே பாவோ றதுக்குமே இப்டி சுத் துவாங்க சுத்த சுத்த அந்த நூல் கண்டுலேந்து இந்த பாவ்ல வந் வந்து அப்டி ஒரு ரோல் மாரி என்ன சொல்றது அப்டி ரவுண்டா வந்து நிக்கும் அததான் கொண்டு போய் தரையில வச்சு இவங்க நெய் ங்க நெஞ்சு அத சேலையா இது பண்ணுவாங்க
இப்ப வந்து நீங்க நீங்க நெயறது வந்து காட்டன் காட்ட ஆ நெயறது வந்து காட்டன் போ பொடவ ஆ சேரி சேரி சேரி சரி
அதுதான் அருப்புக்கோட்டையிலயும் இப்ப எங்க ஊர் சைடு ம் சொல்லுங்க
ஆஹ் சொல்லுங்க இல்ல இப்ப ஒரு பொடவை நெயறதுக்கு வந்து எ எத்தன் நாளாகும்
ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுங்க அதாவது உக்காந்தாங்க அப்டின்னா அதாவது ஃபுல்லா உக்காந்தாங்க னா ஒரு நாள்ல கூட முடிக்கிறவங்க இருப்பாங்க எங்க அம்மாலாம் ஃபுல்லாலாம் உட்கார மாட்டாங்க ஏன்னா எங்களையும் பாக்கணுல அதனால எந்திருச்சு எந்திச்சு னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் எங்க அம்மா முடிக்கிறது ல்லா ஏனா எங்க அம்மாக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் கிடையாது பாவுமே எங்க அம்மா சுத்துவாங்க பாவுங்கிறது அப்டியே கைட்டு சுத்தணும் அது சுத்த சுத்தசுத்த அந்த நூல் வந்துஅதுல அப்படியே சு சுத்திக்கிட்டே வரும் அதுக்கெல்லாம் கை வலிக்கும் நான் சின்ன பிள்ளைல கொஞ்சம் பண்ணுவேன் நம்மளாம் சின்ன புள்ளையா பண்ண முடியாது கொஞ்சம் நேரம் பண்ணுவோம் விட்டுருவோம் அதே மாதிரி அந்தஹ கண்டுல இருந்து நூல் வரும் பாத்தீங்களா அந்த நூலுமே அப்பப்ப அந்து போயிரும் அத போய் நம்ம சரி பண்ணி சரி பண்ணி முடிச்சு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு விடணும்
இப்ப வந்து அதாவது இப்ப வந்து அதாவது இப்ப வந்து நிறைய டெக்னாலஜி மிஸ் சல்லாம் வந்துருச்சு த இப்ப எல்லாம் மிஷின்லயே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சட்டாங்க இப்ப தரில் அ இப்போ வந்து தறியில ஓட்டுறதுக்கும் மிஷினில ஓட்டுறதுக்கும் நறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ம் தானே அத எப்டி கண்டுபுடிக்கிறது தறில ஓட்டுனது எது ஆஹ் தெரியல சரி ஓகே ஓகே ஹும்
ஃபுல்லாவே பண்ண மாட்டோ நாங்க வந்து பாவு ஓடுறது மட்டுந்தா எங்களோட வேல எங்க அம்மா பண்றது பாவுசுத்துறது எங்க பெரிய வந்து எங்க பெரியப்பா எங்க பெரியம்மா வந்து நா சொன்னலையா சாயம் போடுவாங்கனு சொன்னல கலர் அந்த சாயோ போறது எங்க பெரியம்மா வோட வேல எங்க பெரியப்பாதா நீங்க சொல்றீங்கில்ல அந்த சேலை நெய்வாங்கல்ல அது அது வந்து எங்க பெரியப்பா இந்த மாரி அவங்கவுங்க வேலய அவுங்கவங்க ஓ ஓவ் ஒவ்வொருதரு ஓவ்வொரு வேல பாப்பாங்க எல்லாருமே ஒரே வேலைய பாக்க மாட்டாங்க
இப்ப மாசத்துக்கு இருபது பொடவ முப்பது பொடவ இருபது பொடவ நெய்யிரனு வச்சுக்கங்களே அத வந்து இப்படி த மொத்தமா வித்திடுவீங்க அப்டில்லா இல்ல ஒவ்வொரு
அப்படி கெடையாது நம்ம அந்த கூட்டுறவுல இருந்து வாங்கிட்டு வரோல சொசைட்டில இருந்து அந்த சொசைட்டில போய் குடுத்துருவாங்க
ரைட்டு அந்த வெலைய வந்து
உம் ஆமா ஆமா இல்ல நாங்ககெடையா எங்களுக்கு இவ்வளோனு இருக்கு இவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ ஒரு சேலை நெஞ்சா இவ்வளோ அப்படின்ற மாரி இருக்கு அத மட்டு வாங்கிட்டுவாங்க அது மாசோ மாசோ இல்ல ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாரிருக்கு போய் வாங்கிட்டுவாங்க ஒரு சீட்டு மாரி போட்டு கொடுத்து துருவாங்க அதுக்கப்புறோ போய் வாங்கிட்டு வருவாங்க
ஆ அதாவது நம்ம எந்த பொருள்லா வெல விவசாயத்தை பத்தியா இருந்து செரி நெசவுப்படுத்த படுத்துனாலு செரி அத உற்பத்தி பண்றவங்க அத வந்து அதோட வெலைய வந்து இன்னிய வரையு வெக்க முடியல ஆ என்னைக்குமே முடியல அதாவது நம்ம போய் ஒரு கடையில ஒரு சாமானா வாங்கறோம்னா அவங்க வைக்கிற ரேட்டுக்கு தா நம்ம வாங்கிட்டு வரோ அதில வந்து ஒருவாயோ ரெண்டு வாயோ கொறைக்க முடியல ஆனா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்கி கொண்றோம்னா அதுக்கான வெலையவந்து நம்ம நிர் இப்ப ஒரு இந்த ஒரு பொருளு ஒரு பொடவேனு வெய்ங்களே இதோட வெல வந்து எழுநூறு ரூபா அப்படின்னு நம்மளால விக்க முடியல இது வரையு எந்த நே ஆ நம்ம விக்க முடியல
இல்ல அது சொந்தமா செய்றவங்க வேணா விப்பாங்கன் நெனைக்கிறே ஏனா எங்க அத்த வீட்ல அவுங் அண்ணே வந்து இந்த மாரிதா பண்ணுவாங்க பொடவ நெய்வாங்கன் சொல்வாங்க அவுங்களா ஆனா கட்டிருப்பாங்கங்க எனக்கே காட்டன் பொடவ தா நல்லா ஒரு வாட்டி ஒ ஓ ஊருக் வந்திருந்தாங்க ஒரு பச்ச கலர் பொடவ நல்லா அது காட்டன் தா ஆனா பாக்குறதுக் அப்டே பட்டு அந்த பட்டு கர வெச்சு அழகா இருந்துச்சு கேட்டா நானூரூப தா அப்டினாங்க என்னென் கேட்டா எங்க அண்ணே பண்ணது ச்ச் எங்க அண்ணே இது பண்ண அவுங்களா பண்ணி குடுக்கறதுனால உங்களுக்கு கொஞ்சோ வெல கம்மியா இருக்கு
ம் சேரி சேரி சேரி எ இப்ப கண்டிப்பா கண்டிப்பா ச் ஓ அதாவ் து எங்க வீட்ல எல்லா பாத்தீங்கன்னா விவசாய ஃபேமிலி நாங்க விவசாயதா அ இந்த இன்னி இன்னி வரையு விவசாயந்தா பண்ணிகிட்டுருக்கோ நாங்க இருக் நா இருக்கது டவுனு கல்யாணம் பன்னி வந்தனால நான் டவுன்ல இருக்கிற எங்க அம்மா அப்பா எங்க தா தா பாட்டி எங்க மாமா எங்க சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்து என்னைய தவிர மீதி எல்லாருமே இங்க வந்து இந்த கிராமத்துலதா இருக்கிறாங்க நா ஒரு ஆளுதா எதோ சொல்லுவாங்ளா ஆல மர த்துலருந்து எல்லா ஆழ மரத்துல இருந்து ஒரு கில மட்டு ஒடஞ்சி ஒடஞ்சு இங்கிட்டு வந்துருச்சிங்கிற மாரி நா ம நா மட்டுங்கிற டவுன்ல வந்திருக்கிறே இன்னிய வரைக்கு காலைல எங்க அம்மா வந் து மூனுமணி க்கிர எந்திரிச்சு வாசல்ல சானந்தெளி ச்சி கோலம் போட்டு வீட்ல பாத்தரத்த வெளக்கி சம பாத்தீங்கனா நா நாலு மணிக்கெல்லா கொழம்பு ஒதிக்கு வீட் ட்ல
அ இல்ல இப்ப சொல்றீங்ளா இல்ல சின்ன பிள்ளைல சொல்றீங்ளா
செரி இப்பயு செரி நாலு மணி அஞ்சு நாலு மணி அஞ்சு மண் அஞ்சு மணி பள பள பள பளன்னு விடியு சோ கஞ்சி சோற ஊட்டிக்கிட்டு வேலைக்கு போறது வேலைக்கு போவாங்க வயல்லயு வேலை இருக்கு வயல்லயு வேலை விவசா சயம் பண்ணிகிட்டு இருக்கிறோ அதுக்கு போய் பாப்பாங்க வெளில போய் சம்பளத்துக்கு போவாங்க போயிருவாங்க பொழுதுனைக்கு அவுங்க வந்து நம்ம வந்து சொல்றோ செத்தனாலு வெயில நிக்க முடியல அப்டிங்குவா அவங்க காலைல அ ஜிஏ ஆறு ஏழு மணிக்கு போயிருறோங்கோ சாய எல்ல ஒருய வயல்ல தா நிப்பாங்க ஆனா சரியா கு சரியான கூலி இருக்காது மிஞ்சி போனா பொ பொம்பளைகளுக்கு முன்னூறுவா முன்னூத்தம்ப ரூவா தா சம்பளோ ஆம்பளைளுக்கு அதிகபட்சோ ஒரு எழுநூறுபா சம்பள இவ்வளோதா சம்பளோ ஆனா அது வெயில நிப் ப்பாங்க பொழுதனைக்கு கொண்டு போற ஏதோ நம்ம மாரி சோர் வடிச்சு கொழம்பு வச்சுட்டு தொட்டுக்க பண்ணி முட்ட பொரிச்சு இப்டில கொண்டுபோக மாட்டாக சோறுனா சோறு கொழம்புனா கொழம்பு ஆஹ் கொழம்புனா கொழம்பு நேத் இன்னக்கி வெச்ச கொழம்பு ரெண்ட் நாளைக்கு வச் க்குடுவாங்க டெய்லி எந்திருச்சு சமைக்க முடியாதுன்னு னீங்
உண்மதா உம்ஹ்
அதே ஒரு ஊருகா எது இருக்கோ கொண்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க தண்ணிய ஊத்தி வ நம்மல்லா சோத்த வெயில வச்சா நோசனோசன்னு போயிரும்மா அது சோறு பழ மொட்ட வெயில தா கடக்கு ப்போ அந்த சோத்த தா எடுத்து சாப்பிடுவாங்க அப்படியெல்லா விவசாயோ பண்ணி தா நம்ம வந்து இன்னிக்கு மூணு பேரா சாப்பறோனா அந்த விவசாயோ கஷ்டப்பட்டு அதுலரெந்து வர்றதுலதா நம்ம சாப்புட்றோ அதனால தா நம்ம வந்து எந்த பொருளை வேஸ் சும்மா நாமேதேவயான அளவு சமைச்சி தேவயான அளவு சாப்புர்ரோ அப்டிங்கறது நம்ம நம்ம வந்து எல்லார் எடத்துலயு சொல்லுவாங்க உணவு வீணாக்காதீங்க தண்ணிய சேமிங்க அப்படின்னு இப்பல்லா வந்து வாசகமே அழி இல்லனா எழுதிருக்காங்க அஹ் எங்க அம்மாப்பல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாருக்கு எங்க அப்பால்லா நாத்து பறிப்பாங்கன் சொல்வாங்க நடவு நட்டறதுக்கு நா த்து பறிப்பாங்க நாங்க ஆ சேரஸ் தகுதியோ ருக்கு அந்த நாத்து தலைல தூக்கிட்டு அது வரப்புல இத்துணூண்டு வரப்பா இருக்கு வர வரப்புனா தெரியும்ல வயல்ல இருக்கும்ல வரப்பு அது நடந்த அதெல்லா ந நடந்து போவேலல்லா சின்ன புள்ளேள ஒன்னும் தெரியல வெவரம் தெரிஞ்சதுக்குப்பறோ நடந்து போவேலல்லா பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இப்பிடி வெல் ஏன்னா அவ்ங்கள்க்கு அந்த வேலய தவிர வேற வேல தெரியாது
தெரியாது உண்மதா உண்மதா அதுலயே பழகிட்டாங்கல்ல
ஆஹ் அந்த வேலய தவிர வே இப்ப இன்னைக்கு ஒரு வேலன்ன வயல்ல ஒரு வேலன் நாளைக்கு ஒரு வேலைக்கு போவாங்க நாளை இப்ப ஒரு வேலன்னா நாளைக்கு ஒரு வேலைக்கு போவாங்க இப்ப வீட்ல வெ வீட்ல வெவசாய த்து பண்ற அன்னைக்கி வேல இல்ல வேல இருக்குன்னா அந்த வேலைக்கு போ மாட்டாங்க இப்பிடி மாத்தி மாத்தி மாத்தி எல்லா மே வரை எங்கப்பால்லா பாத்திங்கனா எழும்பு தோலுமா இருப்பாரு எழுவத்திரெண்டு வைசாச்சு ஆனா இன்னு வைசு வை வயல்ல வெவசாய பண்
பண்ணுவாங்க வேல‌ பாத்துட்டே இருந்தா தெரியாதுங்க நம்ம சு சும்மா இருந்துட்டா அதுக்கப்றோ போய் பாக்கன்னா நம்மளாள முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ம் கண்டிப்பா கண்டிப்பா அப்டிங்றது ப ஏனா அதல்லா ஒவ்வொரு தொழிலு அது நெசவா இருந்தாலு சேரி வெவசாயமா இருந்தாலு சேரி ஒரு கட்டடங் கட்றாங்கன்னா அது பொழுதண்ணிக்கி பா த்தீங்கன்னா அந்த செங்கள கீழ இருந்து அள்ளிகிட்டு மேல ஏறுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த செங்கல் பாருங்களே சிமுண்ட்டு கலவ செங்கல்லு கீழே இருந்து அள்ளிகிட்டு ரெண்டு மாடி மூணு மாடியெல்லா ஏறுவா
ஆம்மா எங்க வீ எங்க வீட்ல இது நடக்குங்க அது என்னது இந்த பாதாள சாக்கட
ஆஹ் அத சாக்கட எ
அந்த வேல நடந்துகுட்ருக்கு இப்போ அது நடக்குறதுனால இங்க பசங்க வேல பாக்குறாங்க நெஜமாவே ரொம்ப கஷ்டமாருக்குது அவ்ங்கள பாக்குறதுக்கு வெயில்லு எப்டி வெயில்ருக்கு அந்த வெயிலோட வேல பாத்து நா நைட்டு ஏழு மணி ஏழ்ர வரைக்கு பாத்துட்டே இருப் க்றாங்க தண்ணி மட்டு அப்பப்ப வந்து கேப்பாங்க கஷ்டமா இருக்கு ஏனா நம்மளால வெயில்ல கொஞ்ச நேரோ நிக்க முடிதா பசங்கள கூப்பட போறே அந்த ஒரு அஞ்சு நிம்சோ நிக் நிக்க முடில அப்டியே தலையெல்லா சுத்திருது அந்த மாரி வெயில் அடிக் கிது ஆனா அவுங்க அதுல வேல பாக்றாங்க சேரி கஷ்ட தா என்ன பண்ண முடியு அவங்களோட வேல அது
சேரி அ நம்ம மீண்டு இன்னொரு அழைப்புல இணையு அ இப்பதைக்கு அழைப்ப முடிச்சுக்கிருவோ அ நன்றி அ நன்றி